அ
ம் நா நல்லா இருக்கன் நீங்க நல்லா இருக் இருக்கீங்களா இந்த வெயில்ல எப்டி இருக்குது உங்களுக்கு நெலம
எல்லாமே நலம் இன்னிக்கு என்ன தலைப்பு எத பத்தி பேச போறீங்க
ஆ உணவு ஆ உணவையும் உணவு முறைகளையு பற்றி பேசலானு நெனைக்கிறேன்
ஆமா ஏன்னா உணவுன்னு போது நெறைய விதமான உ உணவுக உணவகங்கள் வந்துருச்சு ஏன்னா அதனால வீட்டுல வந்து இந்த ஆ அதிவேகமான உணவு பாஸ்ட் புட்டுன்னு சொல்லிட்டு அதுதா வந்து ரொம்ப விரும்ப விரும்புறாங்க அந்த மசாலா இந்த வறுக்கிறது ஃப்ரை இதெல்லாம் சாப்டுறதுனால நெறைய உடல்ல வந்து ஆ ஏக பிரச்சனைகள் வருது கொழுப்பு ஆ அதிகமாகுது அப்புறம் வந்து ஆ சீக்கிரமாகவே வந்து என்ன பண்ணிட்ற உடல் பருமன வந்துடுறாங்க சின்ன வயசு இருந்தாலும் உடல் பருமனா இருக்கிறாங்க அது மாரி அதாவது இப்ப இருக்கிறவங்களா வந்து அந்த இயற்கை உணவகத்தை உணவக உணவை தவிர வெளில வாங்கி சாப்பட்ற உணவை தா வந்து ரொம்ப வந்து ஆ வட மாநில உணவுகள் அந்த மாரில்லா அதெல்லா வந்து ரொம்ப மசாலா காரோம் கலரு இதெல்லா பாத்துட்டு அதுல ரொம்ப அதிகமா அதுலயே வந்து நெறைய பேரு ஆ அதுக்கே வந்து ஒரு அடிமத்தனமா ஆயிட்றாங்க ஏன்னா விடுதிகள்ள தங்கியிருக்கறவங்க ஆ கல்லூரிக்கு போறவங்க வேலை பாக்கறவங்க தனியா இருக்கிறவங்க அந்த மாரி வந்து என்ன என்ன பண்றாங்க விடுதிய சார்ந்து இருக்கறதுனால இந்த வாரத்துல ஒரு நாளோ அந்த மாரி எதாது ஒண்ணு கண்டிப்பா வெளியில போய் வாங்கி சாப்படுற மாரி தா இருக்குது ஏன்னா அதுதா வந்து அதிகமா இருக்கு இயற்கை உணவுகளும் இப்ப கொஞ்ச வந்து முக்கியத்துவ கொடுக்குறாங்க பாரம்பரிய உணவுங்க அந்த மாரி கருப்பட்டி அப்பறம் வந்து ஆ வீட்ல செய்ற அந்த பாரம்பரிய உணவுகள் அதுக்கெல்லா வந்து நெறைய பேர் அதுக்கு முக்கியத்துவ கொடுக்குறாங்க ஏன்னா வெளிநாடுல கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க ஆனாலும் வந்து அந்த அந்த மசாலாக்கு வந்து அவ்ளோ ஒரு மோகமு அதோட ஆசைக்கு வந்து அவ்ளோ ஒரு ஆர்வத்தை காட்டுறாங்கனு தா நா நெனைக்கிற
இப்போ இந்த துரித உணவுனு சொல்லும்பொழுது ஜொமேட்டோ ஸ்விகி இந்த மாரிதான் போகுது எல்லா இந்த பாஸ்ட் புட் துரித உணவை தா வந்து விரும்புறாங்க ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு எல்லா இல்ல அதுவே ரொட் டீனா தொடர்ந்து அதே ஆ சாப்டுற மாரியான ஒரு நெலம தா இப்போ காணப்படுது ஏன்னா எல்லாரு வந்து வேல செய்ய போறாங்க இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் தகவல் தொழில்நுட்பத்தில பார்த்தீங்கன்னாக்க கால நேரோ இல்லாத மா ஓய்வு இல்லாம அவுங்க வேல செய்றதுனால அவங்க உடம்புல சோர்வு ஏற்பட்டுறது இதுக்குன்னு கடைக்கு போணுமா இத போய் வாங்கணுமா ஒரு போன ஆ நம்பர போடுவோம் ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவோம் சொல்லி அப்டி சாப்ட்டு சாப்ட்டு அதனா முதலாவதாக அவுங்க வேல செய்றது உடம்புக்கு ஒரு ஆ உடற்பயிற்சி கொடுக்குற மாரி இருக்கக்கூடிய நெலம அங்க இல்லாம போயிடுது ரெண்டாவது வந்து காச வெரைய பண்றாங்க அந்த காசுக்கு ஏற்ற பொருள் ஆன்லைல அவங்களுக்கு கெடைக்குதா நா இல்ல ஒன் பலச கொண்டாந்து கொடுப்பாங்க அத சாப்ட்டு அதனால உடல் பாதைகளுக்கு உள்ளாகிற ஆ க நிலைமைகள் நபர்கள்லா அதிகப்படியாக நாளுக்கு நாள் பெருகிட்டே போறாங்க அது சொல்லப்பட்டது போல இந்த என்ன என்ன யூஸ் பண்றாங்க ரூல் படி ஒரு ஆ ஒரு எண்ணெ பொருள் தயாரிக்கு பொழுது ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவைக்கு மேல வந்து திரும்பவ திரும்பவும் அந்த எண்ணெய யூஸ் ஆ உபயோகப்படுத்தக்க கூடாது ஆனா அப்டி இல்ல அப்டி பண்றாங்களா என்னா நம்ம பாக்க முடியாது எத்தனையோ இந்த நடைபாதை கடங்க இருக்குது அதுல எல்லாம் கூட போயி ஸ்விகி ஜொமேட்டோ எல்லா போய் வாங்கிட்டு வர நெலமைகல்லா காணப்படுகிறது ஆக அப்டி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னாக்க ஆ அந்த கொழுப்பு அந்த ட்ரய்க்ளிசரின்ற கொழுப்பு அதிகமா போயி இப்ப பாத்தக்கா எல்லாருமே வந்து பருமன் அதிகமா இருக்கவங்க தா யார பாத்தாலும் பருமன் அதிகமாயிட்டு அதுக்குன்னு போயி தெ திரும்பமாக அதுக்குன்னு ஒரு ஆ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குற ஒரு நெலமையில தா இருக்கிறாங்க அது எல்லாமே வந்து தவிர்க்கப்படணுனாக்க சொல்லப்பட்டது போல ஒரு ஆ காய்கறிகள கொண்டு செய்யப்பட்ட சாலட் ஆக இருக்கலாம் அல்லது வீட்லியே தயாரிக்கப்பட்ட ஒரு ஆ ஜூஸாக இருக்கலாம் அப்டி ஏதாது பண்ணி தங்களுடைய உணவு பழக்கத்தை வந்து என்ன பண்ணிக்கணுனா பண்ணனும் அவங்க அத மாத்திக்கிட்டா தா உடல்நிலை வந்து சரியா இரு சொவர் இருந்த தா சித்திர வரைய முடியு சொல்லுவாங்க இல்லையா ஆக உடல் நலோ நல்ல இருந்தா தா வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு போயி என்ன பண்ண முடியு அங்க வேலை செய்ய முடியு சம்பாதிக்க முடியு அப்போ இது இல்லாம சம்பாதிக்க போறோனு சொல்லிட்டு நேரம் இல்லையேனு சொல்லிட்டு இந்த மாரி உடல் உபாதைகளுக்கு உட்பட்ட காரியங்கள அவங்க செய்யும்பது நிச்சயமாகவே அதுக்கு எதிர்மாறியான பலனத்தான் அவங்க பெற முடியும் அதை நீண்ட நாளுக்கு அவங்க சுகத்தையோ பெலத்தையோ அவங்களால என்ன பண்ண முடியாது தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஆக இதெல்லாம் மனதுல கொண்டவர்களாய் ஆஹ் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம துரிதமா வேல பாாக்கறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஆவல் இருக்கோ அதே போல உடல்லையும் பேணி காக்கணும்ன்ற ஒரு ஆஹ் ஒரு நிலமை அவர்களுக்கு அடித்தள மனதல அவங்களுக்கு உண்டாகணும் அப்படி இருந்தா தான் அவங்க ளால வந்து என்ன பண்ண முடியும் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் தொடர்ந்து சம்பாதிக்க முடியும் அது குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் நலன் வாய்கக்க கூடியதா இருக்கும் உடம்பு சரில்லாம போனா அவங்களுக்கு மட்டும் அது உபாதை இல்லை மொத்த குடும்பமே அதனால வந்து என்ன பண்ணணும் மனநிலையிலயா இருக்கட்டும் இல்ல சுகாதார நெலையா இருக்கட்டும் ஒரு பொருளாதார நெலையா இருக்கட்டும் பின்தங்கி போகக்கூடிய ஒரு காரணியாக அமைந்துவிடும் எனவே உடல பேணி காப்பாக்கணும் அதே சமயத்தில் வேலையை செய்யணும் சோம்பேறா இருக்கக்கூடாது சோம்பேரியா இருந்தாலும் அதுவும் கெடுதல் தான் வீட்லே உட்கார்ந்துட்டு ஒரே எடத்துல உக்காந்துகிட்டு வேல பாக்கறது தூங்கிகிட்டே வேல பாக்றது தூங்கிகிட்டே சாப்பிடுறது இது மாரில்லாம் பண்ணுனோம்னாக்க அநேக பிள்ளைகளும் சரி சின்ன வயசு பிள்ளைக பார்த்தல்லாம் இப்ப வந்து நெஞ்சு வலி வருது அஹ் ஹா அட்டாக் வருது சொல்றாங்கன்ன காரணங்கல்லாம் இதுதான் சின்ன வயசுலே அஹ் சம்பாதிக்க போயிறாங்க சின்ன வயசுலே இந்த மாரி உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி போகுது ஒரு விளையாட்டா போறாங்க ஒரு பாஸ்ட் புட் கடைக்கு போறாங்க துரித உணவு போறாங்க அங்க சாப்பிடணு பொருட்கள பார்த்த உனே சாப்பிடணும்ன்ற ஒரு கவர்ச்சி அவகளை கவர்ந்துஇழுக்க அது மாரி சாப்பிட ஆரம்பிச்சு அதே ஒரு பழக்கமாக கொண்டு அவர்களோடய உணவு பழக்கத்தையே அதை மாற்றி போட்டுது ஆக இதெல்லாம் தவிர்த்து அவங்க அஹ் சத்துள்ள ஆகாரத்த சாப்பிடணும் தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்கணும் அப்படி இருந்தா தான் அவங்க பொதுவா சொல்லுவாங்க சரிவிகித உணவு எடுக்கணும் பேலன்ஸ் டயட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா எத்தன பேர் அத கடைபிடிக்கிறோன்றது எல்லாம் தெரியாது இப்பா இப்படி எல்லாம் இருந்துட்டு சுகர் வந்துட்டு சுகர் வந்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் அஹ் டயாபட்டிக்ஸ் சொல்லி சுகர் இத வந்து கொரச்சி க்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்காக பல ட்ரீட்மென்ட்க்கு போறதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அவங்க தவிர்க்கணும் அவைகள எவ்வளவுக்கு எவ்ளவு நம்ம கவனமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்ளோ சீரும் சிறப்புமா நம்ம வந்து நாம வாழலாம் அத பத்தி தான் நான் அப்படி செஞ்சாதான் சரியா இருக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன நீங்க அதுக்கு ஒத்துக்கறீங்களா எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி உங்க கருத்தை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்
ஆஹ் அதுந்த மாதிரி இந்த ஃப்ரீ டயாபட்டிக் அதாவது சக்கர நோய் அதாவது சின்ன வயசு வந்து நிறைய பேருக்கு வராது லாம் ஏன்னா அந்த சக்கர நோயன்றது வந்து ஒரு சிலருக்கு வந்து உணவுகள்னால வருது ஒரு சிலருக்கு வந்து அந்த குடும்பத்தோட ஜீனுன் சொல்லுவாங்க அது அவங்க அந்த தலைமுறை தலைமுறையா இருக்கிறவங்க அவங்க அது மூலியமாவும் வந்து அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த உணவுகள வந்து அஹ் சரியாக வந்து அஹ் எது ஆரோக்கியமானதுன்னு பயன்படுத்தி எண்ணெய் வந்து கம்மியா பயன்படுத்துறது அப்புறம் வந்து அடிக்கடி பயன்படுத்துற எண்ணெய்கள தவிர்க்கறது அப்புறம் உப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொரச்சி பயன்படுத்துறது டீ காபி இதெல்லாம் வந்து அஹ் ஒரு வேலைக்கு பயன்படுத்துறது அந்த மாரில்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உணவுக வந்து கொஞ்சம் கவனமா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்துஅஹ் எந்த ஒரு நோய்களும் வது அவ்ளவு எளிதல வராது ஏன்னா இப்ப அடிக்கடி வந் வந்து இப்ப வந்து பொதுவாவே பா்த்தீங்கன்னா மத்யானம் மத்ய உணவுகள் சாப்புட்ட உடனே வந்து ஏதாவது ஒரு இனிப்பு சாப்ணுன்றது வந்து நம்மளுக்கு வந்து பழக்கமாயிடுச்சு அதனால அந்த இனிப்ப தேடி ஏதாவதுஅதும் பாத் வெயில் காலம் வெயில் காலத்தை என்ன பண்ணுவோம் ஏதாவது வ குளிர சாப்பிடணும் வந்து நமளுக்கு அந்த ஆசை வந்து இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட இல்ாாவது ச குடிக்கிறது இந்த மாதிரி வந்து நம அது வந்து ந்து உள்ள இருக்கறனால நம்மளால எதுவுமே வந்து கட்டுப்படுத்த முடில அந்த வெயில் காலத்துல மட்டும் ஏன்னா அடிக்கடி வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அதனால என்ன பண்ணோம் குளிர் குளிர்பானத்த மாதிரி பயன்படுத்துறது அப்புறம் வீட்டுல வச்சு பானையில தண்ணிய உள்ள ஃபரிட்ஜில வச்சு எடுத்து குடிக்கிறது இந்த மாரிலாம் இருக்கிறனால ஆக்சுவலாக ஃபரிட்ஜில இருக்கிறது சாப்பிட்றதே வந்து கெடுதல்ன்னு தான் சொல்றாங்க அது எதாவது அர்ஜென்ட் எமர்ஜென்சி ஒரு நாள் அப்படின்னா ஓகே ஆனால் எந்த நேரமுமே வந்து அதில் வச்சு சாப்பறதுக்கும் வந்து கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப எதெதுக்கு தான் கேன்சர் வருதுன்னே தெரில ஏன்னா உணவுகள் அந்த மாதிரி தயாரிக்கிறனால இப்பல்லாம் அரிசியே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லிட்டு இருக்கறாங்க ஏன்னா அது பயன்படுத்துற விதமே வந்து எப்படின்னு தெரியல அது மாரி அந்த பயன்படுத்துறது வந்து கலப்படம்ன்றது ஒண்ணு வந்து எல்லாத் லுமே வர ஆரமிச்சிச்சி காய்கறிகள் பழங் கள் காய்கறிங்கனா அப்பல்லாம் வெவசாயம் பண்ணி அதுக்கெல்லாம் நீண்ட நாள் காத்திருந்து எடுப்பாங்க ஆனாப் இப்பல்லாம் வந்து ஒடனே ஒடனே அவசரப்பட்டு என்ன பண்ணிட்றாங்க அதுக்கு வந்து ஒரு நிறத்த நிறத்த அடிச்சு அத வந்து கொஞ்ச நேரம் தண்ணில ஊற வச்சு அத அப்புறமா இது பண்ணி என்னென்னவோ வந்து அந்த ஒரிஜினல் வர்றதுக்காக அந்த கலர் வர்றதுக்காக நிறம் வர்றதுக்காக என்னென்னவோ செய்யறாங்க அப்ப நம்ம வாங்கறவங்க வந்து மொதல்ல எந்த ஒரு பழம் காய்கறி வாங்குனாலும் தண்ணில மொதல்ல இரண்டு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு அஹ் கழுவுனமே வந்து அந்த கிருமிகள்லாம் வந்து போயிடும் அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சுட்டு நம்ம உணவு கள வந்து சாப்பிட்டோம்னாவே வந்து எந்த ஒரு ஆஹ் நோயோ பாதிப்போ நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்காது அப்ப அந்த உணவுகள வந்து பயன்படுத்துற விதம் வந்து நம்ம கைல தான் இருக்குது எப்ப பாத்தாலும் பாக்கெட் ல இருக்கிறதுலா வந்து இந்த மசாலாலாம் நிறைய வந்துருச் சி மேகி மசாலா அப்புறம் அந்த மசாலா கோபி மஞ்சூரியன் மசாலா அந்த மா மசாலா வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு பரவாயில்ல ஆனா எல்லா நேரமும் அந்த மசாலாவே புளியோதரைைக்கு கலர் கலர் சாதத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அந்த மசாலாங்க இருக்கிறதுனால அதையே சார்ந்து இருக்க கூடாது ஏன்னா அதுக்குமே வந்து எப்படியுமே வந்து பதப்படுத்துறதுக்குன்னு ஒரு யூஸ் பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க இத்தன நாளைக்கு இத்தன வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத நம்ம அடிக்கடி பயன்படுத்தினாவே நம்ம ஒடல்ல வந்து சேர சேர சேர நம்மளுக்கு பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அதனால நம்ம உடல வந் வந்து அஹ் அஹ் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோனாவே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் நம்மள வந்து ஆஹ் அஹ் வராது நம்ம கிட்ட அஹ் காலையில எந்திரிச்சு ஒடனே வந்து வெறும் வயத்துலதான் தண்ணி குடிக்கிறது அப்பறம் நடற்பயிற்சி் உடற்பயிற்சி செய்யறது நடப்பயிற்சி செய்யறது இந்த மாரி எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு ஒரு அக்கறை எடுத்து பண்ணோமாவே வந்து நம்ம வந்து நீண்ட காலம் நம்மளால நம வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் நெறைய வயது இதுானவங்க பாத்தீங்கன்னா இப்பயும் அவங்களால பெருக்க முடியுது அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது இந்த உணவை பத்தி பேசும்போதே வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாாதான் இருந்து உங்ககிட்ட பேசின உரையாடலுக்காக நன்றி